ஹலோ
என்னடா பண்ற ஃப்ரீயா இருக்கியா
ஃபிரியாதாக்கா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானு ஃப்ரீயா தா இருக்கே இப்ப கொஞ்ச நால வேல எதுவு இல்ல அதனால டைமே போக மாட்டேங்கிது
ஃப்ரீ டைம்ல ஏதாச்சு பண்ண மாட்டீங்ன்னா இந்த இதா நறைய யூடியூப்லல்லா போடுறாங்ளே கிராப்ட் ஒர்க் அது இது அதுலந்து இல்லயா
ஏன்டா இருக்கற வேல பத்தாதுன்னு சொல்லி அத வேற குப்ப மாரி போட்டு வச்சுட்டு அத கிளீன் பண்றது ஒரு வேலயா பண்ணிட்ருக்கணு
அதுவு கரெட்டு தா ஆ இந்த பாட்டுக்கே ஃப்ரீ டைம்ல இந்த பாட்டு கேக்றது தனியா பாட்டு போட்டு டான்ஸ்ஸா கொஞ்ச இந்த மாரி எந்த இதுவுல்லயா
அதல்லா இல்ல இப்போ ஒன்லி ஒன் யூடியூப் தா இருக்கு பாட்டு வேணுணாலு அதுலே வந்துரு வீடியோ வேணுணாலு அத் துலயே வந்துரு
அது ஏதோ கரெட்டு தா ஆனா வந்துட்டு நம்ம எப்டி சொல்றது பஸ்ட் இந்த ஆ மொபைல் இல்லாதப்ப நம்மல்லா பண்ணுவோமே எனக்கல்லா நல்லா ஞாபக அந்த ஃப்ரீ டைம்ல ஒரு ஹாபியாவே எடுத்து வச்சிகிக்டே நானு இந்த ஐபோர்ட் மாதிரி வாங்கி தருவாங்க அதுல வந்துட்டு மெமரி சிப்ப இன்செர்ட் பண்ணிட்டு அதுல பாட்டு போடுவே நல்லா தனியா ஒரு ரூம்லல்லா உக்காந்துட்டுருந்தனா கத்தி பாட்றது அதா சொல்லுவாங்களே பாத்ரூம் சிங்கர் இந்த மாதிரி எல்லா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்ச்சல்லா வந்து எ பையன்லா இருக்கவ நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டுதா வேல ரொம்ப வேல ஜாஸ்தி அது மாரி ஒரு ஃப்ரீ டைம் கெடந்தா ஒ கெடச்சிச்சுன்னா ஒரு ஆ தூங்கறதத்தா ஒரு பெரிய ஹாபியா நா எடுத்துக்கற நீங்க என்ன பண்றீங்க இப்பல்லா
அ கண்டிப்பா அதுதா ஏன்னா காலலேல எந்திரிச்சு வேல செய்யறோ புடிக்கறோ அதுக்கப்ற ஆட்டோமெட்டிக்கா அந்த சீக்கிர எந்திரிச்சவங்களுக்கு சீக்கிரமா தூக்க வரு சில டைம்ல பாத்தீன்னா காலேல சாப்ட்டதுமே எனக்கு தூக்கோ வரு வேல இருந்துச் ச்சின்னா சரி ஒர்க் இருக்கு நம்ம பண்ணணு ஏனா இன்கம் வரோ அந்த மாரியான ஒர்க்கா இருந்துச்சுன்னா நம்ம தூக்கத்த விட்டுட்டு பண்ணுவோ வீட்டு வேலையா இருந்துச்சுன்னா அது போகும் மத்தியானோ தூங்கி எந்திரிச்சுட்டு சாப்ட்டு முடிச்சு அப்போ கொஞ்ச நேரோ ஃப்ரீ டைமு இருக்கு பைய ஸ்கூல் விட்டு வர வரைக்கு அப்ப பண்ணலா அப்டீன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுமா அப்டியே டிலே பண்ணி டிலே பண்ணிட்டு தூங்குறது இல்லைன்னா ஃபோன்ல ஏதாச்சு பாக்குறது இப்டிதா போயிட்ருக்கு
ம் கரெக்ட்டு தா இப்பல்லா வேல பா ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா வேல இருக்குற டைம்ல எனக்கு தூக்கமே வராது அது அப்புடி அந்த வேலய விட்டுட்டு வந்துட்டு நா படுத்துட்டேன்னா இப்ப எந்திரிச்சு அது பண்ணணுமே பண்ணுமேன்னு மைண்ட் ஓடிட்டே இருக்கோ இருக் குற தூக்கமு இல்லாம போயிடோ பாத்தீங்கன்னா அதே இது எவ்ளோ டைம் ஆனாலு நா முடிச்சிருவே நைட்டு ஒண்ணே ஆனாலே நா முடிச்சிருவே ஐயோ காலையில கொஞ் வேலே எந்திரிக்கலாமே அப்டீனு சொல்லிட்டு அ எல்லா முடித்துட்டாய் அவ்ளோ டயடாத்தா இருக்கு இப்ப நேத்த பாத்தீங்கன்னா பாத்தோ தெரியோ ஏக ப்பட்ட வேல கொஞ்சோ ஒக்காறதுக்கு கூட டைம் இல்ல நா சொல்லியிருந்தல அ ஏ ஃபுட் எல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுட்டுனா வேல முடிச்சுரு ஈவினிங் ஃபுல்லா ஃப்ரீ தான நேத்து பாத்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நா கொஞ்சோ பி சி ஆகி ஒரு எடத்துல போய் ஒக் காரறத்துக்கு இப்ப எழுந்சாதாடி சாய்ங்காளோ ஒவ்வோருத்தரு போனோ ஒவ்வோருத்தரு வருவாங்க அப்டியே எனக்கு எதோ இருக்கு என்னடா இது என்றமாரியே இர்ந்துச்சு அண்ணே இந்த பக்கரீத்துக்கு எல்லாருமே சிம்ப்ளா தா ப்ளான் பண்ணிருந்தோ ஆனா அது பாட்டுக்கு ஒரு ப்ளான்ல வந்துட்டு அது போய் எண்டாயிருச்சு அப்றோ நைட் படித்துபட்டே பாத்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி எல்லா ஆயிச்சு அப்டி இது ஒர்கே பண்ண முடியல அப்பப்ப அப்ப பைய கேக்க ஆரம்பிச்சா ஏமா நீ வெளையாடவே மாட்டியா அப்டீன்ற மாரி கேட்டா நா சொன்ன நல்லா வெளையாட போய் கிச்சன்ல வெளாண்டுட்டு இருக்கே வேன்னா வந்து ஏ கூட வந்து வெளையாடு ம்
வேற என்ன பண்ண முடியு அவ நம்மளோட இட வந்து கிச்சன்ற மாரி ஆயிப்போச்சு அத விட்டா பெட்ரூம்ல கொஞ்ச நேரோ வேணா ஒக்காரலா ஆனா எங்க ஒக்காந்தாலு அந்த வேலன்றது மைண்டுக்குள்ள ஓடிக் கிட்டே தாருக்கு நானு ரொம்ப நாளா இப்பிடியே தா பாத்தே ஏதாச்சு ஒரு வேலருந்துச்சுன்னா அந் அந்த வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் போது வேற எதுவுமே பண்ண தோண மாட்டேங்கிது இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சு ஒரு படோ நியூவா ரிலீஸ் ஆயிருக்கோ எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படோ நல்லா இருக்கு பாக்குறீயான்ட்டு பாக்கறக்கு டைம் இருந்தா தான ஏனா இந்த வேல செஞ்சு முடிச்சதுமே நம்ம டயடாவோ தூங்கணோ தூங்கி முடிச்சா கொழந்தைங்க வருவாங்க அடுத்த வேலைய பாக்கணோ இப்டியே போறதால இப்ப நா என்ன பண்ணிட்டே ஃபஸ்ட்டு நம்ம தூங்குவோ நம்ம ஒடம்ப கொஞ்சோ ரெஸ்ட் டு குடுத்து நல்லபடியா பாத்துக்கோ அப்டீன்ற மைண்டுக்கு மாறிட்டே
கண்டிப்பா அது நல்லத்தான எல்லாருமே வந்துட்டு நம்மள மாதிரி யோசிக்கறதில்ல இப்ப எல்லா பாத்தீங்கன்னா இப்ப இருக்குற ஜென்ரேஷன் அதாவது நம்மளுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஜென்ரேஷன் நாளு இங்க வெச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட ஹெல்த்து என்ற மத்த பேசுறாங்க என் பாக்க செரி புதுசா ஒரு பொண்ணு எப்போவுமே அ எப்பவுமே பாத்தீங்கன்னா அவுங்க வீட்ல அ இப்ப நார்மலி எல்லா வீட்லயு இரு இப்போ பாத்திருக்கீங்களா அந்த மாமியார் கூட சண்ட இடுறது அதுக்கு மேரிட்டாயி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளாரே அந்த வீட்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இங்க உட்காருப்போ கேட்டேங்க எதுனால ஏன் அவங்க என்னென்னமோ எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்டின்னு கேட்டது ப்ரோ அவ என்ன சொன்னாலும் அப்டியே நார்மலா பேசுறா ஃபஸ்ட்டு ஏ உடம்ப பாக்கட்டு அதுக்கப்புற நா வந்து நா நல்லா இருந்தாதானே எனக்கு வேலை செய்ய முடியு அந்த மாரி அவங்க பேசுறாங்க இப்ப நான் யோசிச்சே ஐயோ நம்பல்லாம் எவ்ளோ பயந்து இப்போ மாமியார்ட இருந்தாலு இப்போ ஒரு வேற வீட்டுக்கே வந்தாலு நமக்கு எவ்ளோ ஒரு பயோ நம்ம வீட்டு ல இருக்குற அந்த ஃப்ரீடம் வந்துட்டு வேற எங்கேயு கெடைக்காதே அப்ப நான் அப்டியே யோசிச்சேன் எவ்ளோ ஓபன் அப் பா இருக்கறாங்க நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா மாமியார் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க எந்திரச்சதுக்கு அப்றம் நம்ம ஏந்திரிச் சொன்னாலே எனக்கெல்லா அப்டி கை கால்லா வேற நடுங்க ஆரம்பிச்சிரு ஆனா இப்ப இருக்குறவங்க பாத்தீங்கனா ரொம்ப ஃப்ரீயா இருக்கறாங்க அ அவங்களுக்கு இப்ப வந்துட்டு ஒரு ஃபுட்டு செஞ்சா எனக்கு இது புடிக்கலையா ஓகே நா என்ன பண்ணிர்றே அவங்க டக்குன்னு ஃபிக் அது இதுனு அது பாக்குபோது என்னாயிரு புது மாமியாருக்கு வந்துட்டு பிரச்சனயாயிரு பேக் கிரவுண்ட்ல ரொம்ப ஓ ஏதோ சவுண்ட் வருது ஹலோ
ஆ லைன்ல தாண்டா இருக்கேன் சொல்லு
ஆ ஆ அப்டி புது மாமியார்ங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது வீட்ல இருக்கிற சாப்பாடு சாப்டாம வெளிலருந்து ஆர்டர் பண்றாங்க என் பைய காச எல்லா இப்டியேதா அழிக்கிறா அப்டி இப்டின்ற மாரி பிரச்சனை வருது ஏன்னா நம்ப உடம்பத நம்மதான் பாக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆனா இதுல வந்துட்டு யார சொல்லி புரிய வைக்கிறதுனே தெர்ல மாமியார வந்துட்டு ஃப்ர்ஸ்ட் மருமகளோட ஃபுல் கம்ப்ளைண்ட்ல வந்து இங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மருமக வருவாங்க வந்து உக்காந்துட்டு அவங்க மாமியார் என்ன என்ன பண்றாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப நா யோசிச்சே நம்மள எவ்ளோ கிரேட் தான் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போறோமேன்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன்
அது உண்மை தான்டா ஏனா இப்ப இருக்கவங்க நெறைய பேர் கிட்ட நீயே பேசி பாத்தீனா தெரியு ஜஸ்ட் டு உன்னோட ஒரு அ ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் கம்மியா இருப்பாங்க கல்யாணம் ஆயிருப்பாங்க ஆனா அவங்களோட மைண்ட் செட்டு டோட்டலா வேற மாரிதான் இருக்கும் நம்ம யோசிக்கிற மாரி யோ இல்லைன்னா நம்ம பயப்படுற மாரியோ அந்த மாரில்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என் சின்ன வயசுலருந்தே அம்மா கிட்டயு இல்லைனா அக்கா இந்த மாரி கல்யாணமாணவங்க எல்லார்கிட்டயு அந்த கஷ்டங்கள் பத்தி கேட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களா அப்ப இப்டியெல்லாம் இருக்கு இருக்குறதுனால தா நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம பொலம்புற மாரி இருக்கு நம்ம நம்ம லைஃப் நெனைச்சு சந்தோஷமான மூமெண்ட ஃபீல் பண்றது இல்ல அப்ப நம்ம உடம்ப நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும் அப்டின்ற ஒரு அவேர்னஸோட இருக்காங்க எல்லா டாட் க்டருகிட்டயுமே நீ போய் கேட்டீன்னா அவங்களே ஃப்ஸ்ட்டு சொல்றது என்ன கொஞ்சம் உங்க உடம்பையும் பாத்துக்கணு ஹேர் பால் ஆகுதுன்னு சொல்லிட்டு போவோம் இல்லனா இந்த பீரியட் டைம்ல ஏதாச்சு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போவோ பின்ன இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்டுகாக நம்ம டாக்டர் கிட்ட போனாலு உங்க ஹெல்த் த நீங்க பாத்துக்கணு அத தா ஃப்ஸ்ட் சொல்லுவாங்க நம்ம ஹெல்த்த வந்து நம்மள தவிர யாருமே பாத்துக்க மாட்டாங்க அப்டி பாத்தாலு அதுல வந்து ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்டின்றது கெடைக்காது எப்ப நம்ம கேரிங் பண்ணி பாக்கறமோ அப்பதா கெடைக்கு என்டர்டைன்மெண்டா இருந்தாலு சரி உன்னோட ஹாபிஸ் எதுவா இருந்தாலு விடாம அத அப்டியே நீ ஃபாலோ பண்ணு முடுஞ்ச வரைக்கு நீ வந்துட்டு ஏதாச்சு ஸ்கூல் படிக்கு போது ஸ்போர்ட்ஸ்ல அதுல இதுலல்னா இருந்தீன்னா அதெல்லா வீட்லயே வெளாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்துச்சுன்னா அதெல்லா கொஞ்சோ ட்ரை பண்ணு ஒரு ஹாஃப் னவர் டு ஒன் ஹவர் தா அதுவே நீ டெய்லியு பண்ணும் போதே உனக்கு அது இன்னு புடிக்க ஆரம்பிச்சுரு நம்ம அந்த டைம் ஆனதுமே அதுக்காக நேரோ ஒதுக்கணு அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இப்ப எப்டி காலைல எந்திரச்சதுமே கிச்சன் போணுன் சொல்லி டைம் ஒதுக்கிட்டருக்கோ இதெல்லா என்னது சின்ன வயசுலருந்தே நம்ளுக்கு இருக்கிற பழக்கமா கல்யாண பண்ணி குடுத்ததால வந்தது தான
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு கரக்ட்டான விஷயோ நீங்க சொன்னீங்க ஆனா இங்க விளையாடுவோக்கா நாங்க வந்து இப்ப நைட் பாத்தீங்னா ஒரு கரக்ட்டா சொல்னுனா ஃபெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோ ஆ ஷட்டில் வந்துட்டு விளையாட்றது ரொம்ப பிடிக்கு அது நல்ல ஸ்பேஸ் இருக்கு வீட்டு முன்னாடி நல்ல பேஸ் இருக்கு ஆனா இவ்ளோ நாள் வந்ததே அவுக விளையாட்றதுக்கு யாருமே இல்லையே கூட அப்டின் சொல்லிட்டு அ யோசிட்ருந்தே எனக்கு பாத்தீங்னா பைய ரொம்ப சின்னது எ வீட்ல வீட்டுக்கு முன்னாடி இரு க்றா அவுளுக்கு பாத்தீங்கன்னா அ ரொம்ப சின்ன கொழந்த தா அப்டிங்கனால மேபி அவளு இதேதா சொல்லுவா ஏதோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி வெளியே கிடைச்சிச்சுனா அவளே சொல்லுவா நம்ம எங்கேயாச்சு போயிர்லாமா ரொம்பவே டிப்ரஸ்டா இருக்கு எங்கேயாச்சு போயிர்லாமா ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கொழந்தை இல்லாத வரைக்குமே அவுங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட்டு ஒய்ஃப் வெளியல்லா போவாங்க ஆ ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்சிங்கா இருந்துச்சு ஆனா இப்ப எங்கயாச்சு போலான் சொன்னா கூட ஹஸ்பண்ட் ஒத்துக்கறதில்ல எனக்கு இது உள்ளாரயே இருந்து இருந்து இருந்து இருந்து பைத்திய புடிக்குது அப்டின் சொல்லிட்டெல்லா அவ சொல்லுவா அப்பதா நா இந்த மாதிரி பிளான் போட்டே இவுங்க சின்னதாவே இருக்கட்டு ஏ நம்ளுக்கு வெளாட கூடாதா கொஞ்ச நேரோ ஏதோ ஒன்னு அவுங்கள எங்கேஜ்டா உள்ளார டீ வி யோ எ எப்டியு இப்ப இருக்ற கொ அம்மாங்க எல்லா பாத்தீங்கன்னா ஃபோன் குடுத்தர்றாங்க இல்லா டியே வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிர்றாங்க அந்த மாரி பண்ணிட்டு வா வெளையால்லா அப்டின் சொல்லிட்டு நைட்டு இப்ப வந்துட்டு கரெக்டா எயிட் டு நைன் வந்து ட்டு அந்த ஒன் ஆர் ஷட்டுல் விளையாட்றதுக்குன் சொல்லி நாங்க ஒதுக்கிட்டோ எப்போமே எ அப்டி எங்கயாச்சு ரொம்ப ரேரா எங்யாச்சு போணு அப்டினா கூட அவ சொல்லுவா இன்னைக்கு இந்த மாரி போறோ அதனால நாளைக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஆர் எக்ஸ்ட்ரா வெளையால்லா அப்டின் சொல்லிட்டு அதனால இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாயிருச்சு அந்த வீட்டுக்குள்ளார எல்லா வேலையு முடிஞ்சிரு முடிச்சு மடமட மடன ஓடிருவே பாத ஈவினிங் பாத்தீங்னா பையனுக்கு ஹோம் ஒர்க் இருக்கற வேலையா தா இருக்கு வேற எந்த வேலையு எல்லா இருக்காது அது மாமியாருக்கு இருக்கற சாப்பாட்லா எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அப்டியே ஓடிருவே நா வெளா யாட ஆனா அது முடுச்சு நல்லா வந்தா பாடிக்குமே ஃபுல்லு எக்ஸ்ஸசைசு ஆ நம்ம மைண்டு கொஞ்சோ ரிஃப்ரெஷிங் நல்லாருந்தது நல்ல ஒரு இதா இருந்துச்சு இது சேரிக்கா நீங்க நாளைக்கு பண்லாம்
ஓக்கேடா பாய்
ஓகே பாய்